ஆ வணக்கம்
சொல்லுங்க தோழி கேக்குதுங்களா எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்களா ஆ சாப்ட்டேங்க தோழி இன்னைக்கி என்ன தலைப்பின் கீழ நம்ம சை பேச போறோ தோழி நம்ம ஒர்க்ல இருக்க தோழி
வேலையில இருக்கீங்களா
தோழி
சரிச்சரி
ம்
நீங்க வீட்ல வந்து ஆ கேக்குதா
கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க வீட்ல வந்து மரம் செடி வளர்க்கறது ஆ பாட்டி வீட்டுக்கு வாங்க போனீங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க அப்டின்னா மரம் வளர்க்கறது தெரியு அதெல்லா பாத்துருக்கீங்களா
ஆ பாக்குறேன் தோழி ஆ நம்ம வீட்லயு செ செடிகள் வளர்த்துட்டு தா வரோ இந்த புதினா அந்த மாதிரி அப்டி அதுக்கப்புற பாத்தீங்கன்னா கற்றாழை வளத்துட்டு வரோ அதுபக்கபுறோ மணி பிளான்ட்ன்னு இருக்கு இல்லீங்களா
ஆமா
அ அது வளத்துட்டு தா வரோ வீட்டல வீட்லயு வளத்துட்டு வரோ அ வெளில அந்த மாதிரி எதுவு
செரி செரிங்க நாங்க வந்து வீட்ல வந்து எனக்கு செடி வள கறதுனா ரொம்ப புடிக்கும்ங்க அதனால வந்து நா நெறைய செடியெல்ல வளப்பே வெளிய வாசல் அங்க வந்து நெறைய செடி இருக்கு மருதாணி அப்புறோ பப்பாளி ம் ஆ மாதுளபழோ இருக்குல அத நம்ம சாப்ட்டுட்டு தண்ணியோட வந்து பணி வெலி நம்ம ஊத்திடுவோம்ல அதுல இருந்து வந்து அ மரோ வந்துருக்கங்க அது கூட நா அப்பப்ப வந்து பழம் பறிச்சு எடுத்து வச்சு சாப்பிடுணு ஆ் எப்டி கொஞ்சோ துவரப்பா இருக்கு
ம் ம்
நல்லதுங்க அதனால நா கண்டிப்பா சாப்டுவே அதே மாரி தலைக்கு வெ வந்து கனக்காமர செடி அப்புறோ காக்கடா செடி அதெல்லா எல்லாமே இருக்கு புடிக்கு அதனால நான் டெய்லி ரேம் அந்த வேலை எல்லாமே செய்
உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது தோழி ஒரு மாரி கட்டாயி கட்டாயி வருது
இப்ப ஓகேவா
ஆ இப்போ ஓகே
ம்
ஆ
பாட்டி வீட்டுக்கெல்லா போனீங்க அப்டின்னா அங்கெல்லா வந்து நீங்க வந்து வயல் அது இதெல்லா பாத்து உங்களுக்கு வயல்ல வந்து ஆ இதுவுமில்லா நெல்லு எல்லா வெளைவிக்கிறது கலக்கலா வளர்க்க விக்கறது அதெல்லா நீங்க பாத்திருக்கீங்களா உங்களுக்கு அத பத்தி எல்லா தெரியுமா
ஆ தோழி நம்ம ஊர் பக்கமே பாத்தீங்கன்னா இந்த நிலக்கடலை பருத்தி அதுக்கப்புற பத் திங்கன்னா நெல் நம்ம ஊர் பக்கோ அதிகமா இது பண்றதில்ல ஏன்னா நீர் அதிகமா சேவன்றதுனால நெல்லு இந்த பக்கோ அதிகமா அ இது பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் மட்டும்தா பண்றாங்க
செரி
அது பாக்கலா அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா நம்மளே தட்டு இதெல்லா பண்றோ தட்ட எல்லா வள போறோ மாடுகளுக்கு தீவனோ தட்டு இது பண்றோ ஏன்னா மாடு பண்ண வச்சிருக்கனால தட் ட்டு தேவைப்படன்றதுனால அது பண்றோம் மித்தபடி பாத்தீங்கன்னா இங்கேயு நெறைய பேரு இந்த சப்போட்டா மரங்கள் அப்புறம் மாமரங்கள் அப்புறோ பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் அந்த மாரி வந்துச்சுன்னா கரும்பு போடுவாங்க நிலத்துல அந்த மாரி விஷயங்களல்லா பண்ணினு தா இருக்காங்க நம்ம ஊரு பக்கோ இன்னுமு இப்ப கூட பாத்தீங்கன்னா இது இது என்னதிது மாங் மாம்பழோ சீசன் அப் ப்படின்றதுனால மாங்காலல்லா இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அ அறுத்து கடைகளுக்கெல்லா வித் த்துட்டு வராங்க வந்து எடுத்துட்டு போறாங்க அந்த மாதிரி எல்லா நெறைய இருக்கு நம்ம ஊர் பக்கமு நெறைய பாக்குறோ அதுல வேலையு செஞ்சிருக்கோ நெறய ஒரு சில பேர் நண்பர்களே வந்து கூப்டுவாங்க நம்ம நெலத்துல இந்த மாரி வேல இருக்கு வாங்க அப்டின்னு சொல்லி அவங்க நெலத்துல எல்லா போய் வேல செய்வோ தோழி
செரி செரிங்க நானு வந்து எங்க பாட்டு வீட்டுக்கு போனேன்னா ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா போவேங்க ஏன்னா நுங்கு மரல்லா இருக்கு எங்க மாமா பசங்க வந்து மேலே போய்ட்டு நுங்கு பறிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து கீழே நெழல குடுப்பாங்க உக்காந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு
ம் ம்
நீங்க சொல்ற மாரி மாங்கா செடி இருக்கு ஆ சப்போட்டா மரமு இருக்கு ஆ எப்டி நுங்கு தேங்கா மரத்துல வந்து தேங்க இது பண்ணி சாப்பிடறது நெறைய இருக்கோங்க பாட்டு வீட்டுக்கு போனனா எல்லாமே கெடைக்கு எனக்கு வெண்ண புடிக்கு நா ஆசப் பட்றே அப்டினா அது எல்லாமே மரத்துலருந்து ஃப்ரெஷ்ஸா எடுத்து வந்து குடுப்பாங்க ஆனா இங்கனா மட் இருக்க அதனால என்ன ஆகுதுன் நம்ம எது வேணாலு நம்ப போயி கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சாப்பிற மாரி இருக்கு அது வந்து கொஞ்சோ டேஸ்ட்டா இருக்கு மா எப்டி இருக்குனு எனக் தெரியாது ஆனா பாட்டி வீட்ல போய் சாப் து அந் எனக்கு சந்தோஷ கருவேப்லையுமே ஃப்ரெஷா கெடைக்கு மொளகாவு ஃப்ரெஷா கெடைக் எல்லாமே வந்து அவுங்க மண்ணே வள வச்சு அப்பியே பறிச்சி எடுத் கொஞ்ச வெச்சி செஞ்சு குடுப்பாங்க நல்லா இருக்குங்க சாப்றதுக்கே எல்லாமே எனக் எங்க பாட்டி
ம்மே அதுதா நுங்கு இந்த எளநீ எல்லா இங்க்யுமே கெடைக்கு எங்க சுத்தி சுத்தி அது மட்டுதா இருக்கு நுங்கு எளநீ மரங்களா தா இருக் கு அதனால நுங்கி எளநீ எல்லா நெனச்சா குடிக்கித் இதே நெனச்சா சாப்பிறதுக்தா ஆனா பாத்தீங்கனா கொஞ்சோ இந்த மல மேல அ நம்பூர்லந்து கொஞ்சோ தூரோ இருக்கு மல ஒண்ணு இருக்கு அந்த மல மேல ஊ இருக்குற ஊர்கள்ல போனாதா இந்த பலாப்பழோ கெடைக்கு ஆ பலாப்பழோ மரங் ஆமா பலாப்பழோ மரங்கல்லா இருக்கு பலாப்பழோ எடுத்துட்டு வருவோ அதுக்கப்றோ அத்திப்பழோ கா காட்டு அத்தி பழோ இருக்கு அது எடுத்து‌ வருவோ ஆ அது நார்மல் அத்திப்பழ இருக்க மாதிரி கொஞ்ச வித்யாசமா இருக்கு ச நல்லா ச ரத்த செகப்பு கலர்ல இருக்கு அது வந்து தேன்ல ஊற வச்சு சாப்ட்டீங்கனா நல்லா பல வரு குடுப்போ என்னாதா ம்ச் ஆ நம்ம நார் பொதுவா சாப்பிற அத்திப்பழோ வந்து கொஞ்ச இனி ப்பா அந்த மாதிரி இருக்கு காய வெச்சு ஒரு மாஸ் ஆனா இது கொஞ்சோ ம்ச் சாப் இந்தவே ஒரு மாரி பழன்றதுனால ம்ச் கொஞ்சோ ஒரு மாதிரி இருக்கு எப்டி சொல்றனா ஒரு மாரி கொஞ்ச கசப்பா ஒரு மாரி இருக்கு அது பழமா சாப்டம் போது
செரி செரி
தேன்ல ஊற வச்சு சாப்டுபோது நல்லா இருக்கு சாப்றதுக்கு நல்லா இருக்கு அந் அதே த மாரி சத்தே அதிகோ அதே மாரி பாத்தீங்கனா சீத்தாப்பழோ கெடைக்கு அதிகமா மேல போய்ட்டோனா சீத்தாப்பழோ இந்த மாரி விஷ்யங்கள் எல்லா அதிகமா கெடைக்கு அதுக்கு கொஞ்ச மல மேல போயிட்டு சி அ சாய்ந்ரோ நே நேரத்துக்குள்ளே கீழ வரணு ஆனாலு அந்த மாரி போயிட்டு அந்த மாரி எடுத்துட்டு வந்து சாப்பறது உண்டு
செரி செரி பரவால்ல நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துலயே மலை ப அதுல்லா இருக்கு பக்கத்துல ஒரு ஆ இருக்குன் நெனைக் ற நீங்க வந்து எல்லாமே வந் து அந்த நேரத்துக்கு சாப்புட்றீங்க ஆனா இங்க நாங்க டவுன்ல இருக்கர்துனால எல்லாமே கடையிலேயே வாங்கி சாப் றனால அந்த கிராம சி எ அத சாப்புறது அப்டினு போது பாட்டி வீட்டுக்கு போனாதாங்க அந்த சந்தோஷங் கெடைக்கு அதனாலே நா வந் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ அப்பப்ப வந்து பாட்டி வீட்டுக்கு போயிருக்கோ போனனா சாப்ட்டுட்டே இருப்பாங்க எதனா ஒண்ணு இருக்கு கொஞ்சமா தா
கண்டிப்பா ஆமா ஆமா ம் ஆமா எ அங்க வந்து நெலவ் இருக் கு உங்களுக்கு அதனால அங்க போயிட்டு அது நெலத்துல போய் அங்க இருக்குறதுன்றதே ஒரு த னி விதமான ஒரு சந்தோஷம் தா நெலமாளே சந்தோஷ தா ஏனா ஒரு நிம்மதியா இருக்கு எந்த ஒரு ம்ச் தலவலிகளு இருக் ருக்காது எந்த ஒரு பிரச்சனைகளு இருக்காது ஒரு நிம்மதியா உக்கார்ந்துட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்களு நெலத்துல வந்து இந்த மாரி இது எடுத்துட்டு வந்துருவோ என்னன்னா ஆ கோழி ஆடு இந்த மாரிலா எடுத்துட்டு வந்துட்டு நாங்களே இது பண்ணி சமச்சு உரிச்சு இந்த மாரி சாப்புடுவோ எப்பயாச்சு குடும்போ எல்லாருமே வரும்போது எங்க மாமா அவங்கல்லா வருவாங்க இத இந்த விடுமுறை நாட்கள்ளனாலே இங்கதா வந்துருவாங்க நீங்க சொல்ற மாதிரி வருவாங்க.
நல்லா இருக்கூல
ஆ அவங்க எல்லாரு வந்துருவாங்க இப்போ எதோ கொஞ்சொ சண்ட அப்டின்றதுனால வறது இல்ல நண்பர்கள் கூடதா இது பண்ணிட்டுருக்கோ அவங்கதா இப்பல்லா வந்து சாப்படுறாங்க ஆனா மொதல்லல்லா வருவாங்க நெறையா பேர் வருவாங்க மாமா அத்தைங்க கொஞ்சொ குடும்போ பெருசு அதனால எல்லாரு வரும்போது அது பத்தாது அந்த அளவுக்குருக்கு அதே மாரி வந்தாங்கன்னா நெலம் ஃபுல்லா ரொம்பிடு இப்போ இருந்தாலு போகறதுக்கே பயமா இ ன்னா ஏது அந்த மாதிரி ஒ இருக்கு அதே அல்லாரு வந்ட்டாங்கன்னா அங்கங்க சுத்திட்டுருப்பாங்க யாரு எங்க இருப்பாங்கன்னே தெரியாது ஒரு ஒரு மரத்துக்கு ஒவ்வொரு ஆளு எங்க எங்கயோ சுத்திட்டுருப்பாங்க கெணறு எல்லா இருக்கு ஒரு சில பேர் கெணத்துல போய் குளிச்சட்டு இருப்பாங்க எங்க மாமா அவங்கல்லா மாமா பசுங்க அவங்கல்லா கெணத்துல குளிக்கிற கேசுங்க கெணத்துல குளிச்சுட்டு ஒரு சில பேரு ஒரு சில பேர் எங்க அத்தங்க அவங்கல்லா சமச்சிட்டுருப்பாங்க
அந்த மாதிரில்லா பண்ணிட்டு இருப்பாங்க பசங்க விளையாடின்னு ஓடினா பாக்கறத்துக்கே நல்ல கொஞ்சோ அருமையா இருக்கு இப்ப யாரு வர்றதில்ல மொதல்ல வரவங்களா இப்போ வர்றதில்ல. பண்டிகைகளுக்குன்னா அந்த பொங்கல்லனா இன்னு அருமையாருக்கு அந்த அஞ்சு நாளு இங்கதா இருப்பாங்க அஞ்சு ஆறு நாள் மேல இருப்பாங்க.
சரி சரி கண்டிப்பா நல்லாருக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல்னாலே வந்து கிராமத்துல வந்து ஸ்பெஷலான ஒ ஒரு ஃபெஸ்டிவல் நல்லாருக்கு அங்க கும்புட் மாடுக்கு அந்த எல்லா பண்றது அது இதுல்லா வந்து அழகாருக்கு பேரிச்சம்பழ ஈஸ்வங்காலா இருக்குல்லங்க அதெல்லா கூட வந்து அதுக்கு நல்லா இருக்குங்க நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா?
என்னதுங்க தோழி புரியல
ச்சம் பழம் இருக்குமே மரத்துல
ஆ ஆமா அந்த செகப்பு கலர்ல இருக் குங்களே அதானே சொல்றீங்க ஆ அது நா சாப்ட்டது இல்ல ஆமா ஆமா அது சாப்ட்டதில்ல ஆனா பாத்துருக்கே சிகப் பு கலர்ல அந்த இது இருக்கு பாத்துருங்க
கண்டிப்பா நல்லா இருக்கு நாங்க அத போயிட்டு பறிச்சு எடுத்துட்டு வந்து உக்காந்து சாப்புடுவோ இந்த தடவை பாட்டி வீட்டுக்கு போகும்போது அ ஒரு செடியில இருந்து து யாதுன்லா எங்களுக்கு தெரியல ஆனா நாங்க போயிட்டு அடிச்சு அத கீழ இழுத்துட்டு அப் றோ வாஷ் பண்ணி சாப்ட்டோ ரொம்ப சந்தோஷமா நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட
ம் ஆனா என்னனா நெல இந்த கிராம பக்கோ போயிட்டீங்கன்னா எந்த ஒரு நெலத்திலயுமே யாரு கேள்வி கேக் க்க மாட்டாங்க யார் நெலத்துல நீங்க என்ன எடு த்தீங்னாலு யாரு எதுவு கேள்வி கேங்க மா ஏனா அவங்க வந்து பாக்றதுக்கு ஆளுங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா வாரத்துக்கு ஒரு முற அந் ஆ ஆமா அதுவு ஒரு விஷயொ ஆ பக்கத்துல சித்தப்பா மாமா இந்த மாரி இருக்குவாங்க ஒரு சில பேரு ஒரு சில பேர் வந்து இவுங்க பைய அவுங்க பையனு தெரிஞ்சுகிட்டு அவங்கள மட்டு டு இது பண்ணுவாங்க விடுவாங்க செரி நீயாப்பா ஓ ஒரு பாத்து பண்ட்டு போப்பா அப்டின்னு சொல்லுவாங்க அந்த மாரி எல்லா இருக்கு ம் கண்டிப்பா அந்த மாரி இருக்கு ஆனா இப்பெல்லா ஒரு சில சில நிலங்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அ காவலுக்கு நாய் அந்த நாய்கள் இந்த மாரில்லா போட்டு கொஞ்சோ ஆபத்து இத க்குது கொஞ்சோ அதிகமாவே இருக்கு கொழந்தைகள் எல்லா தெரியாத போய் மாட்டிக்கிறாங்க யார நெலத்துல என்ன ஏதுன்னு தெரியாம போய் மாட்டிக்கிறா அவங்க வேற ஒரு இதுக்கு வெச்சிருறாங்க கொழந்தைங்க வந்து மாட்டிக்கிறாங்க அதுல அவங்க வந்து இந்த விலங்கு எவும் வரக்கூடாது இந்த மாரி அ விஷம் ஏதது இருக்கிற இதெல்லா வரக்கூடாது அப்டின்றதுக்கோசோ அவங்க வெச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க வயசானவங்கள ரெண்டு பேர் தா இருக்காங்க என்னாலா சு சுத்தி பாத்துக்கணு அப்டின்றதுனால அவங்க வெச்சிருக்காங்க இது வந்து பசங்க தெரியாம போயிட்டு அது விளாட்டுத்தனமா பண்ணிடுறாங்க ஒரு சில பேரு அந்த மாரிலா நெறைய ஆயி பிரச்சன இந்த பக்கல்லா
ஆமாங்க கரெக்ட் தா நீங்க சொன்னதெல்லா வந்து கிராமத்தைப் பத்தி நெறைய வந்து பகிர்ந்துகிட்டீங்க உங் உங்ககிட்ட வந்து நா பேசுனதுல
கண்டிப்பா கண்டிப்பா நன்றி தோழி நன்றி